என்ன தோழி
ஆ ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கிங்க
நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கன் என்ன பண்றீங்க பண்டிகைலா வரப்போது அதா என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருக்கோ
ரெடிமேட் வச்சுருவீங்களா இன்னு நாலு இருக்கு போல இருக்கே
ஆ நாலு இருக்கு ஆடி மாசோ வரப்போகுது அதனால தீபாவளிக்கு தேவையான துணி மணிகள் எல்லாம் இப்பயே எடுத்துலாமான்னு பாக்குறோம்
ஆடிக்கு இப்பே டுத்து வச்சிருவங்களோ ஆடி தள்ளுபடியில
ஆ ஆமா தோலி செலவு மிச்சம் பண்ண வேண்டியதுதானே
நாங்க அப்டி இல்ல தோலி
ஆ அது அந்த நேரத்துக்குதா போய் எடுக்கிறதே ஆ அப்பயு ஒரு தடவ துணி எடுத்துட வேண்டியதுதா மொத நாள் இப்போ இன்னொரு தடவ எடுக்குவோ இப்ப எடுத்ததை இப்பவே போட்டுருவாங்க ஆ எல்லாத்தையுமே சேரி சேரி இங்க கொழந்தைங்கலா
செய்வீங்க
கால செய்ய மாட்டன் தோழி எப்பயுமே எங்க அத்ததான் செய்வாங்க
சேரி சேரி
அதிரச செய்வோம் முறுக்கு செய்வோம் கேக்குன்னு சொல்லி செய்வாங்க அந்த மாரி வக வகயா செய்ய அத்தைக்கு தான் தெரியும் நாம சாப்ப பிரதா
செய்துரு நாங்கலாம் அப்ப நா எல்லாமே நாங்கதான் செய்வன் முறுக்கு அதுரசம் சமோசா லட்டு குலோப்ஜான் எல்லாமே நானே வீட்ல செய்வேன் தோழி
கும் போலையே
அம்மா அதுப அது பாஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல ஒண்ணு ஒன்னா கத்துக்க வேண்டியதான் தோழி
ஓ இந்த மாதிரி சாப்படுறது ஆஹ் உம் இந்த மாரி சாப்பறதுக்காகவே ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரணும் தோழி
கண்டிப்பா வாங்குறலி இப்ப நெறயா சமூக ஊடகங்கள்லாம் நெறயா சொல்லி் கொடுக்குறாங்க எப்படி சமைக்கணும்னு நம்ப அத பாத்தே நா
ஆ அவங்க ஓ அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நானும் செஞ்சு பாப்பேன் ஆனா அவங்க பண்றது ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு வரது ஒரு மாரி இருக்குதுனால இந்த மாரி இதெல்லா நான் விட்டறது அந்த இதுக்குள்ள இன்னும் போல ஆஹ ஆமா தோழி ஒ அது கெடுத்தாலும் அது ஒழுங்கா ஆஹ் அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்னே ஒன்னு ஆஹ் ஒண்ணும் இல்ல எல்லாமே கலவம் மாவ விக்கும் அந்த மாவ வாங்கிட்டு வந்து பால்ல நல்ல பதமா பனைஞ்சிட்டு சின்ன சின்னதா உருட்டிக்கணும் உருட்ன அந்த ரவுண்ட எண்ண சட்டியில போட்டு வறுத்துட்டு தனியா அதுக்கு ஏத்த அளவுக்கு ஜீனிப்பாகையும் காய்சு வச்சிடணும் காச்சு வச்சிட்டு இந்த வருத்தெடுத்த உருண்டைகள அந்த தண்ணி பாகல போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற உட்டா போதும் நல்லா குலோப் ஜாம் நல்லா உருண்டையா பொசு பொசுன்னு வந்திருக்கும் அப்புறம் என்ன சாப்ட வேண்டியதுதான் ஆஹ் உங்களுக்கு என்னது முறுக் சேரி தெரியுமா
ஆஹ் சேரி சேரிங்க தோழி எனக்கு நா நாங்க வந்து குளோப்ஜானே வேற மாரி செய்வோ தோழி நாங்க வந்து அந்த வெடிப்புல்லாம உங்களுக்கு வெடிப்புல்லாம வருமா வெடிப்புல்லாம வரதுக்கு என்ன செய்வீங்க
பதமா உருட்டுவே அவ்ளோதாப்
அது உள்ளங்கைல வச்சு நல்லா ப்ரஸ் பண்ணி தேச்சோம்னா நல்லா வரு தோழி அடுத் ட்ரை இந்த முறை ட்ரை ப பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்கு அது அது சூடாக போ போடாம கொஞ் சோ ஆறுணோனா நீங்க இ அந்த எண்ண சீனி பாகுல போட்டீங்கன்னா இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு
ஓ சேரி தோழி கண்டிப்பா செஞ்சு பாக்குறே அடுத்த வாட்டி ஆஹ அது அந்த அளவுக்கு குலானு போல தோழி நீங்க செய்வீங்களா
ஆனா எனக்கு தெரியு தோழி நாங்க செய்வோ ஆ உங்களுக்கு அது மைதா எடுத்துப்போ மை
அ அ சேரி உப்பு மூணுத்தியு கலந்து மா மாவு தேச்சு வச்சுக்கிட்டு நம்ம உள்ள பூரணு வக்கிறோ பாத்தீங்களா
அதுக்கு பொட்டுக்கல்ல தேங்கா ஏலக்கா கசகசா இது எல்லாத்தையு நல்லா வறுத்தக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணு இது சப்பாத்தி பதத்துக்கு வந்து இந்த மாவ தேச்சி இது உள்ள ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எண்ணெல போட்டு பொரிச்
ஓ சேரி தோழி நாங்க எங்க அம்மா வீட்டு இப்ப எல்லா எல்லாரு சேந்து பண்றது வழக்கம்தா அதுக்கப்பறோ அவுங்களுக்கெல்லா வயசானதுக்கு அப்பறோ இங்க கடைலேயே வாங்கிருவாங்க அதிகபட்ச பலகாரத்த களா ஏமி இப்பல்லா யாரு செஞ் எல்லா கடைலேயே ரெடிமேடா விக்குது
அது ஏ மாமியால்லா அப்டிதா செய்வாங்க தோழி பக்கத்துலேயே வந்து கட பெரிய பெரிய கடையெல்லா இருக்கு அதுல ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கி
கீழ அத வச்சு படைச்சிருவாங்க தோழி ஸ்ல உக்காந்து எண்ண செலவு செஞ்சி உடல் உழைப்ப போட்டு செய்றதுக்கு கடைல போய் கொஞ்சமாக வாங்கிட் ட்டு வந்தல்லா தா இப்ப எல்லாரு விருப்பப்படுறாங்க
ரொம்ப அதிகமா பெரிய பசங்களால்லா சாப்றது கெடையாது ரோம் அந்த முறுக்கு அதிரசெல்லா அந்த மேரி எங்க சாப்டுறாங்க பசங்க பொங்கல்லா நல்ல க நல்லா சிறப்பா செய்வீங்களா
கொண்டாடுறது வந்து ச தனி சிறப்பு வாய்ந்தது எல்லாரு கூட்டு குடும்பமா எல்லாரு ஒன்னா சேந்து ஒரே பொங்கல் வச்சு எல்லாரு பெரியப்பா சித்தப்பா சித்தி அத்தமார்கள் எல்லாரு ஒன்னா உக்காந்து சாப்டுவோ அது தனி சந்தோஷமா இருக்கு நீங்க எப்டி செய்வீங்க
நீங்க எப்டி வந்து கா விடிய காலையில வப்பீங்களா இல்ல நல்ல நேரோ பாத்து வப்பீங்களா
சூரிய உதயத்துக்கு கர சூரியத்துக்கு சரியா பொங்கல் பொங்குற மாரி வச்சிருவாங்க தோழி எங்க வீட்டு பெரியவங்க.
நாங்களா அப்டி வெச்சு நாங்களா இப்ப ஒன்பது மணி பத்து மணி ஆகு. எங்க ஊர்ல எங்க கோயில்ல வந்து அதுக்குன்னு நேரம் குறிச்சு குடுப்பாங்க.
ஆஹ் அப்டியா எங்க வீட்டுல கூட்டு குடும்பமா செய் செய்யறதுனால பெரியவங்கல்லா காலையிலயே முழிச்சு அவங்க எல்லா செஞ்சிருவாங்க நாங்க வந்து புது ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு சாமி கும்பிட தயாரா இருப்போ.
என் தங்கச்சி என் தங்கச்சி வீட்டுல அப்டிதா தோழி செய்வாங்க. அ சூரிய உதயம் முன்னாடியே வந்து அவங்க வந்து படையல் போட்டுருவாங்க சாமிக்கு உஹம்.
சிறப்பா இருக்குமா உங்க வீட்டு பக்கம்.
இந்தா சைடு் அவ்வளோ இல்லது நம்ப கொஞ்ச இப்ப நகரங்கள்தலாம் இந்த அங்க அந்த அளவுக்கு இருக்காது உங்க எதுல எப்டி இருக்கு.
சைடுல எல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா மாட அன்னைக்கு குளிப்பாட்டி அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு அதுக்கு நாங்களே தட்டெலா வச்சு. ச்சு தட்டு கரண்டி வச்சு மொதல மாதிரி தட்டி மாடெல்லாம் சுத்தி வந்து பொங்க வைப்போ அது சிறு வயசுல இருந்தே அது ஒரு தனி சந்தோஷமா போயிட்டு.
நாங்கல்லா அப்படி இருந்திருக்கோ தோழி எங்க பெரியப்பா வீட்டுல எல்லா அப்டிதா செய்வாங்க. மாடுக்கு மாலை வாங்கி போட்டு குளிப். பாட்டி பொட்டெல்லா வச்சு அந்த ஊர்வலமா அழைச்சிட்டு போவாங்க அந்த வயசுல அப்டி இருந்துதா இந்த இந்த காலத்து புள்ளைங்கக்கெல்லா அதெல்லா தெரியாதுல்ல
புள்ளைங்கலா நம்ம சடங்குகள செய்றதுக்கே கூச்சப்பட்ற நெலம வந்துருச்சு ஆ ஆமா தோழி இன்னொரு பக்கொ பண்டிக வந்தா சந்தோஷமாருந்தாலு அதுக்கு வீடு சுத்தம் பண்ணணு நம்ம நெறைய அத மெனக்கடணுனு நெனச்சாலே அது இன்னு பெரிய மன கஷ்டமாருக்கு
ஆமா தீபாவளி கூட பொறுத்துக்கலா
ஆமா ஒரு வார வேல பாத்தா அதா அந்த வீடுகள் எல்லா சுத்தொ பண்ணி அதுக்கு வெள்ளை அடிக்கிற வேலைலா நெறையருக்கு நீங்க எப்ப வெள்ளையடிக்க பொங்கலுக்கு வெள்ளைலா அடிப்பீங்களா
ஆ அடிப்ப தோழி ரொம்பெலா அடிக்கடி வருஷத்து வருஷலா அடி க்றது கெடையாது ரெண்டு வருஷோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவ அடிப்போ அது பசங்க இருக்கறதால ரொம்ப ஆ சே சுவரெல்லா கிறுக்கி வீணாக்கிடுவாங்க
ஆ ஆ சேரி நாங்க இந் து இந்த மாசமே வெள்ளயடிச்சல்லானு இருக்கோ பண்டிக நாட்கள் அடுத்தடுத்து வர்றதுனால வீடு சுத்தொ பண்ணிடணு ஒரேதரியா இதோட முடிச்சட்லான்ட்டு நாங்க இப்பயே வெள்ளையடிக்கலானு முடிவு பண்ணிருக்கோ தோழி
அப்படிங்ளா தோழி வேற என்னென்ன செய்வீங்க பொங்களுக்குலா
பொங்கலுக்கு
இந்த கன்னி பொங்கலுக்குலா கன்னி பொங்கலுக்கு கடலுக்குலா போவீங்ளா
தோழி எங்க அக்கா வீட்டு பக்கொ வந்து கன்னிப்பொங்களுக்கு நறைய போட்டிகள்லா நடத்துவாங்க அதுல இளைஞர்களு சரி நாங்களு ச ஆ களுக்காக கோல போட்டி நடக்கு ஆ உரியடித்தல் போட்டி நடக்கு ஆண்களுக்கு வந்து மாட்டு வண்டி போட்டி ரேஸ் நடக்கு அதுல யார் வின் பன் யார் ஜெயிக்குறாங்க அதெல்லா பாப்பாங்க அந்த எடமே நல்ல கொதுகலமா இருக்கு
ங்க எங்கய இதுல எங்க பக்கமா இருக்கு எங்க வ திருவிழா கொஞ்சோ நல்லா சிறப்பாருக்கு அந்த அந்த இடு
தோழி நடக்கு
பத்து நாளுக்கா நடக்கு தோழி இ இங்க டெய்லி சாமி ஊர்வல வரு அங்க வந்து சாமி வந்து ஒரு வித விதமா சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வந்து அலங்கார பண்ணுவாங்க நா நாங்க வந்து இரவுல போயி
சேரி தோழி எங்க வீட்டு பக்கலா பதினஞ்சு ஆ ஆ ஆ அப்ப திருவிழானா ரொம்ப சந்தோஷமாருப்பீங்க
ஆமா நறைய கலை நிகழ்ச்சிகளு நறைய நடக்கு ப ப சிறு சிறு பிள்ளைகலாம் வந்து பரதநாட்டியம் ஓவிய போட்டி அந்த மாரில்லாம் நடக்கு
ஓ எங்க ஊரு பக்கலா இந்த மாரி போட்டிகள்லா நடத்த மாட்டாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கு, ஆனா சாமிகளுக்கு பூஜைக்கு அதுக்குதா அதிக நேர செலவிடுவாங்க அதனால நாங்க வந்து சந்தோஷப்படுற அளவுக்குனு பாத்தோ அப்டினா செடில் நிகழ்ச்சி சந்தோஷ மா இருக்கு கடைசி நாள் விடையாற்று விழான்னு சொல்லுவாங்க அது அது நல்லா இருக்கு எங்க ஊர் பக்க சிறப்பே அதுதா
வீட்ல தோழி
தோழி வேற எது மாரியாவது புதுவகையான பண்டிகை ஏதுவு உங்க சைடுல கொண்டாடுவாங்ளா
தோழி கா ஆ கொண்டாடுவாங்க தோழி
கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
கேக்குது தோழி குழந்தைகளுக்கு புதாடை எல்லா எப்ப எடுக்க போறிங்க அத பத்தி எது முடிவு பண்ட்டிங்ளா
அது இப்பதைக்கு எடுக்கல தோழி அது வந்து அப்ப தீபாவளி டயத்துல எடுக்கலானு இருக்கோ
ஆ ஆ சேரி தோழி
இப்ப பட்ஜெட் கொஞ்ச ப்ராப்ளமா இருக்கு
ருக்கு அதுவு உண்மதா தோழி அதனாலதா நாங்களா அந்த ஆடிலயே எடுத்து வெச் ஆ ஹ அதுவு சரிதா தோழி அதா நாங்க ஆடிலயே அப்பயே எடு த்து வெச்சுட்டம்னா நமக்கு வந்து மூவாயிர உள்ள துணிமணிய வந்து ரெண்டாயிரத்துலயே வாங்கிர்லா அந்த மாரி கணக்கு பண்ணிதா நாங்களு யோசிச்சு வெச்சிருக்கோ ஆனா கடையில பாத்தா ஆடி தள்ளுபடிங்கறாங்க ஆனா தீபாவளி டயத்துல உள்ள விலைய விட இப்பதா கூடுதலா போடற மாரி இருக்கு அதுவு யோசிக்கிற மாரிதா இருக் கு
ஆமாங்க ஆமாங்க தோழி
ஆ சேரிங்க தோழி, மதியான சமையலுக்கு என்ன செய் த தயார்
ஆ செஞ்சுட்டே தோழி பசங்களுக்கு காலைலே குடுத்து அனுப்பிட்டோ
அ, ஆ, அ சேரி நா கல்லூரி போனப்ப எல்லா காலைலயே சமைச்சு எடுத்துட்டு பேய்டுவ அதையே வீட்லயு முக்காவாசி அதையே நாங்க சாப்ட்ருவோ இப்ப கல்லூரி முடிஞ்சதுனால தெனமு வீட்ல காலைக்கு தனியா மதியானத்துக்கு தனியா அதுக்கு வேற தனியா சமைக்க வேண்டியதா இருக்கு தோழி நானு அ அ என்னோட வீட்டுக்காரங்க அவங்க அம்மா அவங்க அப்பா இருக்கோ ஒங்க வீட்ல பசங்க நீங்க அவ்ளதானா தோழி, ஆ
நா வந்து கணவர்காக வேலைக் போயிருக்காங்க அ என் கொழுந்தனாரு க்காங்க தோழி
அ கொழுந்தனாரா அவுங்கள பத்தி சொல்லவே இல்லயே ஆ பரவால்லயே நீங்களு அங்க போலால தோழி
தோழி அந்த அளவுக்கு எங்க தோழி போய் பசங்க இங்க படிச்சிட்டுருக்காங்க அஹ் அங்க போறதுக்கு செட் ஆகாது பஸ் ங்களுக்கு இங்க பெரிய பையன் அதனால டென்த்து படிக்குறாங்க அதுனால அங்க போக முடியாது தோழி